ப
வணக்கம் தோழர் சொல்லுங்க
நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கும் தோழர் நீங்க நல்லா இருக்கீங்களா
நாங்க நல்லா இருக்கோம் சாப்பிட்டாச்சா தோழர் சாப் அப்புடீங்களா
நீங்க சாப்பிட்டீங்களா கேக்குது தோழர் உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் சாப்பிட்டேன் ஆஹ் கேக்குது தோழர் உங்களுக்கு உங்களுக்கு எது எது உங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மட்டும்தானே நீங்க அத கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க உங்களுக்கு வந்துட்டு எந்த இது செய்யறது ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நீங்க விரும்பி விரும்பி செய்யறிறதுன்னுன்ன தோழர் அதுதான் என்ன உங்களுக்கு செய்ய பிடிக்கும் என கொஞ்சம் சொல்லுங்கங்கள் நான் கொஞ்சம் ஒரு ஏதாச்சும் ஒனு செய்யலாம்னு நினைக்கிறேன் அதுல எது நீங்க சொல்லுங்க அத வச்சு நான் பார்த்துக்கறேன்
எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் தோழர்
ஆஹ் சொல்லுங்க தோழர்
அதிலியும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆஹ் கறிக்குழம்பு என்பது மிகவும் பிடிக்கும் தோழர்
ஆஹ் சொல்லுங்க தோழர் அதான் அது எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது தோழர் நீங்க அது கொஞ்சம் சொல்றீங்களா எனக்கு அந்த உம் அ எனக்கு அந்த இந்த இந்த காய்கறி அது வகையெல்லாம் நான் செஞ்சிருவேன் தோழர் எனக்கு அந்த இதுதான் செய்ய தெரியாது இந்த கோழிக்கறி செய்வாங்களா அததான் எனங்கு செய்ய தெரியாது அது மட்டும் அதது எப்படி செய்யணும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க
நான் சொல்றேன் தோழர் நீங்கள் குறிச்சுக்கிறீங்களா
ஆஹ் சொல்லுங்க தோழர்
முதலில் என்ன பண்ண வேண்டும் என்றால் ஆஹ் பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் மேல் வைக்க வேண்டும்
தோழர் நான் வந்து நான் நீ கொஞ்சம் சொல்லுங்க தோழர்
என்ன தோழர் சொல்லணும்
தோழர் நான் சொல்றேன் எனக்கு வந்துட்டு இந்த இந்த வெள்ளை எங்காவது போறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோழர் எனக்கு வந்துட்டு இந்த எங்காச்சும் போறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் எனக்கு இந்த அந்த இரண்டு சக்கர சக்கர வாகனத்துல போல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்துட்டு அதுல போற மாரி ஒரு அந்த ஒரு இது இருக்காது அதனாலதான் எனக்கு அது ரொம்ப படிக்கும் ஒரு மாரி நம்ம அந்த நான்கு சக்கர வாகனத்து ந போறோம்ன்னு வச்சுக்கோங்க அதுல வந்துட்டு ஒரு நம்ம என்ன தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணி எடுத்துட்டு போனாலும் தண்ணியில இருந்து நம்ம சாப்பிடற வரைக்கும் எல்லாம் எடுத்துட்டு போனாலும் அது நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு சௌகரியமா இருக்காது அது நம்மளால நம்ம எல்லாமே எடுத்துட்டு போயிருப்போம் இருந்தாலும் நம்மளால சௌகரியமா இருக்க முடியாதல்ல இதே நம்ம வந்து அந்த இரண்டு சக்கர வாகனத்துல போனான்னு வச்சுக்கோங்க நம்ம அதுல கொஞ்சம் என்னதான் அது நம்ம எதுவுமே எடுத்துட்டு போவாம இருந்தா கூட நம்ம அது ஃப்ரீயா அதுல நம்ம கொஞ்சம் சௌகரியமா போயிட்டு வருவோம் தோழர்
உங்களுக்கு ஊர் சுத்த பிடிக்ககுமா தோழர்
ஆமா அதா அப்ப ஆமா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதுனால நிறைய இடத்துலக்கல்லாம் போகணும்னு எனக்கு ஆசை போயிட்டு எல்லாத்தையும் சுத்தி பாார்கக்கணும் அந்த மாரி
நீங்க எங்கெங்க தோழர் போய்கிக்கிறீங்க நீங்கள் சுற்றுலா தலங்கள் சென்றிருக்க இருக்கிறீர்களா இதுவரைக்கும் எந்தெந்த சுற்றுலா தலங்கள் சென்றிருக்குகிய சென்று ஏ கே உங்களுக்கு சுற்றுலா தலங்கள் போக விருப் பமா
எனக்கு அதெல்லாம் புடிக்கும் தோழர் எனக்கு வந்துட்டு இந்த இங்க அ இங்க எங்க ஊரு கிட்டயே ஏதாச்சும் போட்டா கூட இந்த அருங்காட்சியகம் அந்த மாதிரி போடுவாங்க பாருங்க அதெல்லாம் கூட நான் போய் பாப்பேன் எனக்கு வந்துட்டு இந்த எங்காச்சும் வெளில போறதுன்னா புடிக்கும் அப்புறம் இப்போ பெருசா இப்போ நாங்க கல்லூரி படிச்சுட்டு இருக்கோம்
தோழர் உங்களது சொந்த ஊர் என்ன ஊர்
அய்யோ அதலாம் கே க்க
சேரிங்க தோழர்
நீங்க சொல்லுங்க அதுதான் நான் அங்க போறது ரொம்ப புடிக்கும் வந்துட்டு இந்த அருங்காட்சியகம் அது நான் வந்து வெளில வந்துட்டு இப்போ உம் இந்த சென்னைக்கு எல்லாம் போயிருக்கேன் தோழர் அதுலயே இந்த அந்த நறைய நினைவாலயம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் போய் பார்த்திருக்கேன் தோழர் எனக்கு அதெல்லாம் ரொம்ப புடிச்சிருக்கு அதே மாரி அதனாலதான் நான் வந்துட்டு அதே மாரி எனக்கு அதனாலதான் புக்ஸ் படிக்கலாம் எனக்கு புடிச்சிருந்துச்சு தோழர் புத்தகம் எல்லாம் எனக்கு வந்து எனக்கு புடிக்கிறதுக்கு காரணமே அதுதான் வெளில நறைய வெளில நம்ம போய் எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம புக்கை படிக்க படிக்க நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுப்போம் தோழர் அதனாலதான் புக் வந்துட்டு நறைய படிக்கணும்னு சொல்லுவாங்க புக்க வந்துட்டு ஒருத்தவங்களோட அனுபவம் தானே அது அவுங்க தானே எழுதிருக்காங்க அதுல இருந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் புக் புக்கு நறையா படிக்கனும் எவ்ளோ ஒரு புக் படிக்கது வந்து ஒருத்தவங்க லைஃப் ஃபுல் ஒருத்தவ வாழ்க்கை முழுசா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்ப வந்து நம்ம வந்து அந்த ஒரு எவ்ளோ நம்ம அவுங்க லைஃப்ல அவுங்க வாழ்க்கைக்குல்ல நம்ம போய் பார்க்க முடியாது அது நம்மளே தெரிஞ்சுக்குவோம்ல ஒரு ஒரு ஒரு நூறு பக்கத்துக்கு நம்ம படிச்சா ஒருத்தங்களோட வாழ்க்கை முழுசா தெரிஞ்சுக்கணோங்கிறதுனால நம்ம அந்த நூறு பக்கத்தையும் நம்ம அது படிக்கணும் தோழர்
சேரிங்க தோழர்
சிருக்கீங்களா தோழர்
நான் வந்து பள்ளிக்கூடத்து புக்கே சரியாக படித்ததில்லை தோழர்
பரவாயில தோழர் இனிமேல் நீங்க வந்துட்டு அதான் புக் படிக்கிற பழக்கத்த எல்லாம் வச் சுக்கோங்க தோழர் அதெல்லாம் ரொம்ப நல்லதுதான் அதுக்கப்பறம் வந்துட்டு எங்கா ச்சும் ஏதாவது வாய்ப்பு கடைச்சா வெயில போயிட்டு போய் பாத்துட்டு வாங்க தோழர் எல்லா இடத்தையும் நம்ம நறைய தெரிஞ்சுக்கணும் தோழர் வீட்டிலேயே நம்ம இருக்க இருக்க நமக்கு வந் து நறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அதனால நீங்க வந்துட்டு வெளில எல்லாம் போயிட்டு வாங்க அங்க மலை பிரதேசம் அதெல்லாம் அந்த இடம்லாம் நல்லா இருக்கும் தோழர் அப்புறம் வந்து இந்த ஊட்டிலாம் இந்த எங்காச்சும் சுற்றுலா போறவங்க தான் போய் பாக்கனுல்ல நம்மளும் போய் பார்கக்கலாம் தோழர் அதனால நீ அங்கெல்லாம் போய் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து எனக்கு வந்துட்டு இந்த மரம் வளர்க்கறதான் ரொம்ப பிடிக்கும் தோழர் உங்களுக்கு நீங்க அந்த மாரி ஏதாச்சும் மரம் வளர்த்துருக்கீங்களா
ஆஹ் நான் நறைய மரங்கள் வளர்க்கிறேன் தோழர்
அந்த மாரி மரம் வளர்க்கறதுல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோழர் இந்த இந்த இந்த செடி செடியை விட எனக்கு எனக்கு இந்த செடியை விட மர மரங்கள் எல்லாம் ரொம்ப வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் தோழர் காரணம் வந்துட்டு செடி வந்து கொஞ்ச அந்த ஒரு கொஞ்சம் குறிப்பிடுத்துது இதுதான் வளரும் அது பெருசா அதுவும் கொடுக்கும்னா இருந்தாலும் இப்ப நம்ம மரம் வந்து நம்ம ஒரு மரம் வச்சோம்னா நம்மளோட அஹ் தலைமுறை தலைமுறையா அந்த மரத்துல இருந்து அவங்க பயன்பட்டுருப்பாங்க நம்ம நம்ம ஒரு வாட்டி வச்சுட்டு நம்ம அதோட முடிஞ்சுச்சு ஆனா அந்த செடி வந்து ட்டு நம்ம இப்ப வைக்கிறோம்னா அது ஒரு அளவுக்கு மேல அதுவும் அந்த செடி அதுக்கப்புறம் அவ்வளவா இது பண்ணாது காய்க்காது இல்ல பூக்காது அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அது அதான் மரோம்னா அப்படி கிடையாது நம்ம வைக்கிறோம்னா அது ஒ ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு அது பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வாட்டையும் அந்த காய்கிற இது வர போதும் அது நமக்கு காய குடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் அந்த மரம்லாம் வளர்க்கணுங்கிறது அப்புறம் இந்த வேப்ப மரம் வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த மரம் ஆனா அது வந்து யாருக் கும் அவ்வளவா தெரிய மாட்டேங்குது அதுல வந்துட்டு அதுல பூவு இலை தண்டு அந்த மாரி உள்ள எல்லாமே நமக்கு வந்து மருத்துவ குணத்துக்கு பயன்படுது
அது மட்டும் அல்லாமல் இன்னும் நறைய மரங்கள் இள்ளது தோழர் ம த்தோக்கு நம்முடைய மரங்கள்
ஆஹ் நீங்க எனக்கு சொல்லுங்க தோழர் என்னனன்னு
ஆஹ் வேம்புன்னு சொல்லுவாங்க தோழர் இந்த மலை வேம்புன்னு சொல்லுவாங்க தோழர்
ஆஹ்
ஆஹ் அ அத் அதுவும் வேப்பகாரம் போன்றது தான் அதுலயும் நறைய நன்மைகள் உள்ளது தோழர்
ஆமா தோழர் அதுதான் அப்புறம் வந்துட்டு இந்த ம் சில இந்த பலாமரம்லாம் இருச்சுங்க தோழர் அதெல்லாம் வந்துட்டு அந்த கனிய எல்லாம் நல்லா பெருசா இருக்கும்ல்ல அது வந்துட்டு நமக்கு நம்ம வந்துட்டு நம நமக்கு மட்டும் வச்சுக்கறதுன்னு இல்லாம நம்ம விற்பனைக்கு அத எடுத்து போலாம் தோழர் அதுவும் நல்லதுதான் நம்மளால ஒரு ஆஹ் நம்மளால வீட்டுக்கும் நம்ம அத எடுத்துக்கலாம் நம்ம அதே மாரி நம்ம விற்பனைக்கோ அத வச்சுக்கலாம் தோழர் அது வந்துட்டு நமக்கு ஒரு வந்துட்டு ஒரு பக்கம் லாபமாவும் இருக்கும் நம்ம நம்மளும் சாப்படுறதுக்கும் அது யூஸ் ஆகுதுல அதே மேரி இந்த தென்ன மரமும் தோழர் அது வந்துட்டு ஒரு நாலு மரம் அஞ்சு மரம் வச்சா கூட அதுல இருந்து ந றைய நமக்கு லாபம் கிடைக்கும் தோழர் நம்ம வந்துட்டு இது மாரி நம்ம வீட்டுக்கும் பயன்படுத்திக்கிட்டு வெள்ளையும் பயன்படுற மாரி ஒரு ரெண்டு மூணு மரம் வச்சா கூட போதும் தோழர் அதுக்காக தான் வீட்டுல அப்படி பெருசா இடம் வசதி இல்லாதவங்க கூட நம்ம மாடியில கூட இந்த சின்ன சின்னதா செடியில அதெல்லாம் போட்டுட்டு நம்ம இது பண்ணா கூட நம்மளால அது நமக்கும் அது பயன் நறைய நறைய பேருக்கும் அது பயணம் குடுக்கணும்னு தோழர் வந்துட்டு இப்போ நம்ம செடிலாம் புறம்பத்துங்க இந்த கத்திரிக்கா செடி அந்த மரி நிறைய செடி எல்லாம் போறோம்ல அந்த செடியில வந்துட்டு தோழர் கேக்குதா அந்த செடியில வந்துட்டு நறைய ஆஹ் நிறைய காய்கறி எல்லாம் இருக்கும் அது வந்துட்டு நம்ம வெளில நம்ம காய்கறி எப்படி இருந்தாலும் வாங்கதான் போறோம் நமக்கு அதுக் தேவையான காய்கறி நம்ம பறைச்சிக்கிட்டு மீதி காய்கறிய கூட நம்ம வந்துட்டு வெள்ளை வி க்கலாம் தோழர் அது வந்து எவ்வளவு ஒரு நல்ல ஒரு இதுல்ல அது அதுதான் நான்
சம்பாரிக்கலாம் தோழர்
இது மாரி நீங்க ஒரு இதி இது சொல்லுங்க தோழர் ஒரு தொழில் ஒரு வீட்டுல இருந்துட்டே நம்ம செய்யாற மாதிரி
வீட்டுல இருந்துட்டு செய்ற மாரி இந்த ஆடு மாடு வளர்ப்பு
ஆஹ் சோ எனக்கு அந்த ஆடு மாடு பெருசா வளர்த்தது இல்ல தோழர் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அது எப்படி அந்த ஆடு மாடு வளக்கறது பத் தி சொல்லுங்க தோழர் ஆடு மாடு வளக்கறதுனா எப்டி வளக் குறதுன் சொல்லுங்க
ஆடுக்குனு தனியா ஒரு ஒரு கொட்டகை போட்டுக்கணு தோழர்
ஆ செரிங்க தோழர்
போட்டுக்கிட்டு நம்ம எப்போதுமே பெரிய ஆடுகளா வாங்காமல் சிறிய ஆடுகளால் வாங்கி வாங்கி
அதாவது சின்ன ஆடா வாங்கி ஆ சொல்லுங்க தோழர் சின்ன ஆடா வாங்கி அது பெருசா வளந்தகப்றொ இது பண்ணிக்கலான் சொல் ங்ளா
ஆ ஆமா தோழர் பெருசா வளந்ததுக்கப்றொ நம்ம அத அத வித்து நம்ம ரெண்டு அதிக லாபம் சம்பாரிக்லாம் தோழர் ஹலோ தோழர் கேக்குதுங்களா
ஆ சொல்லுங்க தோழர் கேக்குது கேக்குது தோழர் சொல்றது எனக்கும் புரியிது இல்ல நாங்க வந்து இப்போ வந்துட்டு இந்த நத கரத்துல இருக்கோல்ல இல்ல நாங்க கிராமத்துலந்தா நீங்க சொல்றதெல்லா எங்களுக்கு சரியா இருக்கூ நகரத்துல இருக்கோங்கிறதுனால எங்களால வந்துட்டு ஒரு கொட்டகைலா போட்டுட்டு அதல்லா பண்ணிட்ருக் க முடியாது அதுக்குதா நாங்க சொன்னொ தோழர் சேரி தோழர் நமக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு சேரி தோழர் நம்ம திரும்ப வாய்பு கெடச்சா பேச லா வக்லெ வக்கிறே தோழர்
ஓ செரிங்க தோழர்
என்ன தேவி